டிரெஸ் ஆ
சாப்ட்ட சாப்ட்ட நீ சாப்ட்டியா
நா சாப்ட்டே என்ன சமையல் இன்னிக்கி
இன்னிக் என்ன செஞ்ச நானு இன்னிக் சாம்பாரு கேரட் பொரியல் அல்லா செஞ்ச கேரட் சீவி செய்வாங்கல்ல
ஆமா அதா செஞ்சியா நல்லா இந்துச்சா
நல்லாதா இருந்தது கொஞ்சோ சத்தமா பேசு ஒரு மாதிரி கேக்குது உ வாய்ஸு
அப்டியா அது இங்க கொஞ்சோ எதோ காத்து வரா மாரியே இருக்கா அதா அப்டி இருக்கு
அதெல்லா ஒண்ணு இல்ல நீ சத்தமா பேசு
சேரி அப்றோ என்ன சமையல்லா முடிஞ்சிச்சா எல்லாமே
எல்லாமே முடிஞ்சிச்சி எதோ சொல்றத்துக்குதா கால் பண்ண இந்த பார்லர் இங்க ஒருத்தவங்கத் தொர்ந்துர்க்காங்க புதுசா அங்க எல்லா பண்றாங்ளா ஹேர் ஸ்டேட்டிங் எல்லா பண்றாங்களா உனு முடிய எதோ கட் பண்ணு சொன்னல்ல வந்து கட் பண்ணிக்கிறியா
ஏ முடிய ஆனா இப்பதா எண்ண போட்டு ஊற வச்சே நா நாளிக்கு வேணா வறே தாலி குள்ச்சுட்டு வரே
சேர் சேர் பாத்துட்டு வா அப்ற வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க நல்லார்க்காங்களா
வீட்ல எல்லா நல்லார்க்காங்க அம்மாதா ஒடம் சர்ல கால் வலிக்கிதுன்னாங்க படுத்துட்டு இர்க்காங்க
சேர் சேர் அப்பறோ வேற என்ன போட்டோலா அந்த போட்டோ ஃப்ரேம்லா வந்துச்சாமா வீட்டுக் கு நீ சொல்லிந்தியே
போட்டோ ஃப்ரேம்லாம் வந்துருச்சு நல்லாதான் இருக்கு கொஞ்சோ வந்து பாக்கணும் ஃப்ரேம் வேற மாத் த சொல்லலாமா அப்டின் பா பாக்குறே
ஏன் எந்த மாரி ஃப்ரேம் வேணும் உனக்கு
எனக்கு வந்து கோல்டு கலர்ல ஃப்ரேம் போட்ட மாரி வேணும்
சேர் சேர் நான் பாத்து உனக்கு இது பண்ணி தர ஓகேவா
சேர் சேரி
அப்பறோ துணிலா துவச்சாச்சா வீட்ல இல்ல வேல இருக்கா
துணியிலா தொவச்சுட்ட நானு இன்னிக்கு எல்லாமே முடிச்சுட்ட ஒரே டயர்டா இருந்துச்சு அ காலையிலே முடிச்சிட்டேன் எல்லாம்
சேர் சேர் அப்பறோ என்ன செஞ்ச வீட்ல சமையலு
நான் இன்னிக்கு வந்து இது கார குழம்பு வச்சேன் வச்சுட்டு கீர பொரியல் பண்ணிட்டு கோவக்கா பொரில் பண்ண
ம் கோவக்க எப்டி நீட் நீட்டா செய்வியா அந்த மாரியா இல்ல ரவுண்ட் ரவுண்டா போட்டு செஞ்சியா
நா நீட் நீட்டா அறிய மாட்ட ரவுண்ட் ரவுண்டா தான் அறிவேன் கோவக்கா நீனு
நான் நீட்டா அறிவேன் நீட்டா அரிஞ்சி இந்த உப்பு மிளகாத்தூள் போட்டாதான் எ பொண்ணும் சாப்புடும் சேரி அதனால அப்டி செய்வேன்
அப்டியா சேர் சேர் நான் ரவுண்டாதான் அதுதான் ஈஸி அதான் அப்டிதான் செய்வேன்
சேரி ஓகே அப்பறோ என்னா அந்த கடை தொறந்துட்டாங்களா உங்க வீட்டான்ட புது கட ஏதோ பெருசா தொறக்குறாங்க சொன்னியே
அது வா அது என்னன்னே தெரில தொறக்கற மாரியே தெர்ல இன்னும்
மல்லிக சமான்ளா நீ அங்கேயே வாங்கிக்கலால்ல ரொம்ப ஈஸியா இருக்குல உனக்கு
ஆமா ஆமா அங்கேயே கிட்டவே இருக்கா அதனால வாங்கிக்கலாம் ஆனா என்னன்னு தெர்ல இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிரு க்காங்க போய் பாக்கணும்
அதான் அதான் துணி அடுக்கறதுக்கு கூட ஸ்டாண்டல்லா இருக்கு வா என்னா வாய்க்கோ போய்ட்டு
அப்டியா சேர் சேர் நான் பாக்குறேன் எவ்ளோனு தெர்ல பாத்துட்டு தான் வாங்கனும்
ஏன்னா உங்க வீட்டுலதான் அந்த துணி அடுக்குறதுக்குல்லா இடமே இல்லல்ல நீ வேன்ன போய் வாய்ங்க்கோ நேர்ல வாங்கி க்கோ ஈஸியா இருக்கும் உனக்கு அதே மாரி மடக்கி வச்சுக்கலாமா அந்த மாரில்லாம் இருக்கு அதுல ஆப்ஷன்
அப்டியா சேர் சேரி நாதான் வாங்கணும் ஒரு ரெண்டு எட்டு வர மாரி வாங்கணும் ட்ரே மாதிரி
சேர் சேர் அப்பறோ அந்த இது காசுலாம் வந்துடுச்சாம்மா கரெக்ட்டா ஏதோ காசு வரல நீ கரெக்ட் ட்டா வந்துச்சா ஃப்ரெண்ட் குடுத்துட்டாளா
அதுதான் கேட்டேன் நானு கூப்ட்டு கேட்டுட்டே இருந்தே கேட் டே இருந்தாங்க குடுத்துட்டாங்க அதுக்கப்பறோ
சேரி ஏ அந்த இது கூட்டு பண்றல எப்டி பண்ணுவ நீ கள்ள பருப்பு போட்டு பண்ணுவியா இல்ல பச் ச பருப்பு போட்டு பண்ணுவியா
நா கள்ள பருப்பு தான் போடுவே வேற எதுவும் போட மாட்டேன் தெரியாது வேற எதுவும் போட்டு பண்ணுவோம்
எப்டி எப்டி பண்ணுவே கள்ளப்பரு போட்டு அந்த நான் கேக்கறது வந்து அப்பளம் கூட்டுகேக்குறேன் எப்டி பண்ணுவேன்னு
அப்பளம் கூட்டா அதுதான் அந்த பருப்பு இருக்குல்ல கள்ள பருப்பு அது உள்ளக்கழங்கு இதெல்லாம் போட்டு வேக வச்சிருவேன் வேக வச்சுட்டு தாள்ச்சுட்டு லாஸ்ட்டா அப்பளம் இருக்கு பாரு அது தண்ணில ஊற வச்சி போட்டுருவேன் அவ்ளோதா
அதுதான் நானும் பண்ணுவேன் ஆனா கள்ளப்பருப்பு வந்து ஊர தான வச்சுருவ எவ்ளோநேரம் ஊறவப்ப
கள்ள பருப்பு ஒரு அரை ஹவுரு ஊற வச்சா போது அது ஊறிரூம்
எத்தன விசில் வெப்பா கூட்டுக்கு
அதுனா ஒரு மூணு விசுல ரெண்டு வெச்சா போது கள்ள பருப்பு தாங்கலே அதெல்லா வெந்துரு டக் டக்குணு
ஏனா அது ஒருவாட்டி சேஞ்சே நானு கொளைய வந்துருச்சி விசில் அதிகமா வச்சுட்டுருப்பனோன்னு தெர்ல
விசில் தா நீ அதிகமா வச்சுட்டுருப்ப தண்ணி ஊத்திட்டு அதா கொழஞ்சிட்டுருக்கு கரெக்டா நீ பண்ணனு அது அப்பளம் இருக்கு பாரு அது கூட பொறிச்சிட்டு தண்ணியில ஊற வெச் சி போட்ணு
அப்பதானே அந்த எண்ணெல்லா இழுத்துக்கு அதுக்குதா தண்ணில போட சொல்றியா
ஆமா ஒரு சில பேர் அப்படியே போட்டுருவாங்க தூள் பண்ணி நா வந்து கொஞ்சோ தண்ணில ஊற வெச் சி போடுவ அப்பளத்த
சேர் சேரி அதா நா அடுத்த வாட்டி பண்லான்னு இருக்கே ஆனா பார் பச்ச பருப்புல ஒருவாட்டி பண்ண அந்த மாரி ஆனா ஒரு மாரி எப்டி சொ பச்ச பருப்புனா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதுன்ல.
ஆஹ் போதுந்தா நெனைக்கிற ஆனா எனக்கு தெர்ல பச்ச பருப்பு பத்தி என்னன்னு
பச்சபருப்புனா அந்த சின்ன சின்னதா இருக்குமே இதேதா கள்ளப்பரு போட்றதல்லா பச்சப்பருப்பு போட்டு சில பேர் கூட்டு பண்ணுவாங்க ஆனா அப்பளு கூட்டு மட்டு கள்ள பருப்புல தா பண்ணு
அப்டியா அது எனக்கு தெர்ல நான் கள்ள பருப்பு தா போடுவ பச்சப்பருப்பு யூஸ் பண்ணதே இல்ல
சேரி அந்த பித்தள பகிட்டி வச்சிருக்கிய நீ பகிட்டி வேணு எனக்கு
என்ன பித்தல பகிட்டி சொல்ற
நீ பெருசா ஒன்னு மேல போட்டுருந்தயே ஸ்டாண்டு மேல அந்த பகிட்டி வேணு எனக்கு பித்தள பகிட்டி வேணு இருக்கா
பித்தளைபகிட்டி இருக்கு லைட்டா ஓட்டையா இருக்கு பரவால்லையா தண்ணி வருது அதுல நானே அது குளிக்க யூஸ் பண்லாமான்னு பாக்கற
இல்ல அது குடுத்தனா அதா என்கிட்ட ஒரு பகிட்டி இருக்கு ரெண்டு பகிட்டியு போட்டுட்டு ஒரே பகிட்டியா சின் சின்தா எதாச்சும் வேணா வாங்கிக்கலாமா அத கேக்கதா கேக்கறே
சேரி அப்டின்னா ஓகேதா போட்டுட்டு ஏதாச்சும் வாங்கலா ல
செரி கடை எங்க அங்க இருக்காமா
கடை இங்கயே இருக்கு பக்கத்துலயே இருக்கு நெறைய இரும்பு கடை தா இருக்கு இங்க நீ ஒரு நாள் வா எடுத்துக்கிட் டு போட்டுட்டு காசு வாங்கலா
ஆனா அது எவ்ளோ ரேட்டு போவு தெர்ல ஏதோ கம்மியாதா போவுன்னு நெனைக்கிறே நானு
எந்தும் பாழைய பகிட்டி தா எவ்ளோ போகும்ன்னு தெர்ல அதுவு
சேரி சேரி நா வர வர கண்டிப்பா வர ஓருவாட்டி அப்பறம் வந்து ஃப்ரெண்டு ஏதோ என்ட்ட சொல்லியிருந்தா கேள்விபட்ட நான் சொல்லவா
சொல்லு சொல்லு என்ன சொன்னா அவ என்ன பத்தி சொன்னாளா ஏதாச்சி
உன்ன பத்திதா ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா ஏதோ பங்க்ஷன் வச்சாலாமே ஏதோ மே வீடு கட்டிட்டன் சொல்ட்டு கூப்ட்டாலா நீ வந்து போனியா போய்ட்டு வந்து அங்க ஏதோ வாங்கி குடுத்தியா நல்லா இருந்துன் சொன்னா ரொம்ப நல்லா இருந்ததா அதே மாரி எனக்கு ஒன்னு வாய்ங் குடுன்னு சொன்ன எனக்குலா வாங்கி தரமாட்டாலா அதா எதோ கிஃப்ட் பண்ணியாமே என்ன கிஃப்ட்டுன் கேக்கறே அந் கிஃப்ட் கேட்டா அந்தம்மா சொல்ல மாட்றாங்க எங்கிட்ட
அவ புது வீடு கட்டி போயிருக்கா அதா அவளுக்கு கொழந்த வேற இல்ல அதா சேரி கிருஷ்ணர் பொம்ம மாதிரி கிஃப்ட் பண்ணே அதுக்குதா அவ சொல்லியிருக்க மாட்டா தயங்கிருப்பா
அதா என்ட்ட சொன்னா ஒருவாட்டி அப்ப நா சொன்ன எனக்கு தெரியு எதா வாங்கி குத்துருப்பனு நா கேட்ட வேணும்னே அந்தம்மா இல்ல இல்ல இல்ல அதெல்லா வா ங்கி தர்ல எனக்கு அதெல்லா செய்ல அப்டினா அப்றோ முருகர் படோ வாங்கி குடுத்தியாமே
ஆமாமா வாங்கி குடுத்த முருகர் அவுளுக்கு ரொம்ப புடிக்கு அது சின்னதா வாங்கி குடுத்துட்டு கிருஷ்ணர் பொம்மதா பெருசா வாங்கி குடுத்த
அதா எங்க வாங்குன முருகர் படோ?
அது இங்க ஒரு சேட்டு கட ஒண்ணு இருக்கு அங்க வாங்குன முருகர் எலா வி்க்கறா வயா அங்க வாங்குன
சேரி சேரி அதா அவ சொல்லின்னுருந்தா சேரி அதா உன் கிட்ட கேட்ட வேற எதுவு இல்ல அப்றோ அந்த ப்ளூ கலர் சாரிக்கு ஸ்டோன் எல்லா ஓட்டியாச்சா ஃபுல்லா ஆரி ஒர்க்கெல்லா பண்ணணு சொன்னியே ப்ளவுஸ்ல்லா
நா ஒன்னு பண்ணல கழுத்தல்லா வலிக்குது கொஞ்சதா பண்ண கழுத்து தலல்லா வலிக்குது அதா அப்பறந்தா பண்ணலான்னு எடுத்து வெச்சிருக்க நைட்டு பண்ணிக்கலான்னு
மிஷின்லல்லா ரொம்ப நேரோ உக்காராத உக்காந்தா எல்லா வலிக்கதா செய்யு உக்காந்துட்டு வேனா நீ ஆரி ஒர்க் பண்ட்டு போயிடலா ஸ்டோன்ல்லா வெச்சு
ஆமாமா அது உக்காந் பண்ணலா அதுவே முடில மிஷின்லதா இப்ப கை வெக்கவே முடில ஓடம்பெல்லா வலிக்குது அப்டியே
அதா அதா அது எதோ சொன்னியே அதா தெரிஞ்சவங்கிட்ட குடுக்க போற என்னால மொத முடிலன்றல்ல தெரிஞ்சவங்கிட்ட வேணா கு டுத்துரு
அதா கேட்டிருக்கேன் அவுங்களு ஊருக்கு போயிருக்காங்க இதோ அஞ்சு நாள்ல வந்தொன்னயே அவு அவுங்கிட்ட குடுத்ர்லான்னு இருக்க நம்ம வேல மு முடுஞ்சிருல்ல
ஆமாமா நீ குத்துரு இப்பதிக்கு குடுத்துக்கோ அதுனா ஒரு அம்பது ரூபா கேக்க போறாங்க அவ்ளதான
அவங்க நூறு ரூபா கேக்குறாங்க அநியாயமா கேக்குறாங்க அது வேற பாக்குறே
ஆரி ஒர்க்குக் அவ்ளோ கேக்குறாங்க அதுக்கு போய் நம்ம ரெடிமேட்டே எடுத்துக்கலாம் போலையே ரெடிமேட் ப்ளவ்ஸே எடுத்துக்கலாம் போல
ஆமா ஆமா என்ன பண்றதுன் தெர்ல அதா ஆனா அவங்கிட்ட குட்த்துர்லான்தா இருக்கே நூறுபா போனா போட்டு பண்ணிக்கலா நம்ம வேலய முடிக்கலா அப்டின்னு இருக்க
அது நாட்ல்லா வெச்சுட்டியா?
எதுமே பண்ணல என்னால எதுமே முடிவேயில்ல அதா இன்னைக்கு காலைல வேலயே கால்ல மு டுச்சுட்டு படுத்துட்ட ஓடம்பு சரியில்லனு இனிமேதா எல்லாமே பண்ணணு அந்த ஜாக்கெட்டு நெறயா இருக்கு பொடவ அந்த ஸ்டிச்சு எல்லாமே இருக்கு
ஆஸ்பிட்டல் போனியா?
போல டைமே இல்ல எல்லாரு வந்து குடுத்துருக்காங்க டிரெஸ்சு வேற அது வேற தச்சுட்டீங்ளா அப்டின் கேக்கறாங்க
சேரி சேரி அந்த பார்ட் டைமா எதோ ஒர்க் பண்ண போறன்னியே அதுவு பண்லயா
அதுவு பண்ண முடில இதுவே கரெக்டா இருக்கு இந்த வேலயே
அதா அதா நா பண்ண எனக்கு அதே ரொம்ப அப்டியே தல சுத்துது பு புரில அப்ப ஸ்டார்ட்டிங்ல புரிய மாட்டுது அதா லைவ்லயு சொல்லித் தர மாட்டறாங்க அவரு கொஞ்சோ வேல இருக்குன்றாரு சாரு இத பாத்துட்டு வரட்டுன்னு சொல்லி விீட்டுட்ட
சேரி எனக்கு வேல இருக்கு நா போய் பாக்கறே செரியா
ம் பாய் பாய்
பாய்